ஆ பேசலாமா ம் கேக்குது ப்ரோ
என்ன பண்றீங்க ஹலோ
சொல்லுங்க ப்ரோ
கேக்குதா என்ன பண்றீங்க
ஆ கேக்குது ப்ரோ
என்ன ப்ரோ பண்றீங்க பேசவே மாட்றீங்க
நா வீட்ல சும்மாதா ப்ரோ இருக்கே
சும்மாதா இருக்கீங்களா செரி ஏதாச்சு டாபிக் சொல்லுங்க அத பத்தி பேசலா
சாப்டீங்களா ப்ரோ
சாப்டே ப்ரோ நீங்க
ஆ சாப்ட்டே ப்ரோ
புரியல
சாப்டே ப்ரோ
ஓகே ஓகே
அப்பறோ ட்ரிப்புலா எங்கயாச்சு போனீங்களா
ஆ ஸ்கூல்ல எய்ட்த்து படிக்கும்போது கூட்டுன்னு போனாங்க
ம்
எம் ஜி எம் போனது அதா சூப்பராயிருந்துச்சு உங்கள எங்கல்லா கூட்டிட்டு போயிருக்காங்களா ப்ரோ ஸ்கூல்ல வீட்ல எங்கனா
ஆ ஹெல்பர் கூப்ட்டது இப்போ இது ஆ பிரெண்ட்ஸ் கூட போவோ
எந்த டூர் ப்ரோ
கொடைக்கானல் போயிருக்கே ப்ரோ
டரிப் எப்டி இருந்துச்சு
உங்களுக்கு ஃப்ரெண்டுனா ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யாரு ப்ரோ
ப்ரெண்டுனா எல்லாத்தையு புடிக்கு ப்ரோ எல்லாருமே பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் தா நமக்கு
யாரையாச்சு ஒருதுருக்கு கன்ஃபார்ம் ரொம்ப புடிக்கு உங்களுக்கு அவள கேக்குறே
அவரு பேர் எல்லா வெச்சன் கொ
ம்
நீ என்னா படிக்கிறீங்க
நா வந்து காலேஜ் பஃஸ்ட் இயர் படிக்கிறே
பர்ஸ்ட் இயர் படிக்கீங்களா சேர் சேரி அப்பறோ எந்த காலேஜ்ஜு
பி ஏ
எந்த காலேஜ்
சென் தாமஸ்
சென் தாமஸ்சா சரி ஓ
ம்
அப்பறோ என்ன ப்ளான் நெக்ஸ்ட்டு
பார்ட் டைம்மா வேலைக்கு போலான்னு ஒரு ப்ளான் வச்சுன்னுக்கிறே
சரி சரி மூவிலா பாக்கீங்கன்னா
ம்
என்னா மூவி பாப்பீங்க பாத்தா
ஆ
லாஸ்ட்டா என்னா மூவி பாத்தீங்க
லாஸ்ட்டாவா புரியல ப்ரோ
லாஸ்ட்டா என்ன மூவி பாத்தீங் ப்ரோ
மூவியா லாஸ்ட்டா பாத்தது வந்து நா லியோ படந்தா பாத்த
லாஸ்ட்டா லியோ பட ரெண்டு வருஷ முன்னாடி வந்த படமா
எனக்கு புடிக்கும் ப்ரோ லியோ பட அதனால
அதனல்லா அடிக்கடி பாப்பீங்களா தலபிடிக்காத
உங்களுக்கு நடிக்கிறதுல யாரு ப்ரோ புடிக்கு
தலபஜிதா ப்ரோ புடிக்கு
பிரியாணி தா எனக்கு வந்து
நீஜனா யார புடிக்கு கப்பனா
அப்பறமா
விஜய்க்கு அப்பறன்னா யார புடிக்கு விஜய்க்கு அப்பறம்னா யார ப்ரோ புடிக்கு உனக்கு
கேம் ஆடிவீங்களா
கேம்ஸ் எல்லா ஆடுவ நா ஆடுவ நீ ஃரீ ஃபயர் ஆடுவியா ஃப்ரீ ஃபயர் தா வெளாடுனா
ம் உங்களுக்கு ரேஸ் கேம் தெரியும்மா
என்னா கேம்மு
ரேஸ்
ரேஸ் கேம்னா என்ன ம் கார் ரேசா ஆ வெளயாடுங்க வெளயாடுங்க
மிச்சர் சாப்டேமா
செஸ் எல்லா ஆட தெரியாது சும்மா ஓரளவு ஆடுவே ரொம்பல்லா நா சேரம்போடெல்லா ஆடுவே
நானு ஓரளவு தா ப்ரோ அவ்ளவு தெரியாது ரொம்ப
ஆ
கேரம் போருலன்னா நா கொஞ்சோ நல்லா ஆடுவே
ஆமா ஆமா கேரம் போர்ட்லா நா சேரம் போர்ட்லா ஆடுவே
ம் கிரிக்கெட்டு
ஆ கிரிக்கெட் ரொம்ப புடிக்கு கிரிக்கெட் வெளாடுவே
ப்ரோ உங்களுக்கு எதுக்கும் ஃபுட்பால்ல தெரிஞ்ச பேர் எதுனா மூணு பேர் சொல்லுங்க ப்ரோ
ஃபுட்பால்ல மூணு பேருனா என்ன ரொனால்டோ மெஸ்ஸி
ம்
நெய் மார் மூணு தா தெரியு ஃபுட்பால் பத்தினா அவ்ளவா தெரியாது ஃபுட்பால் பத்திலா தெரியாது ஒனக்கு தெரியுமா ஃபுட்பால் பத்தி
மெஸ்ஸி ரெனால்டோ இந்த மூணே பேரு தா ரெண்டு பேரு ஒரே சான்ஸ் தா
அ அ இது கிரிக்கெட்ட பத்தி தெரியுமா ஒனக்கு
ஆ தெரியு ப்ரோ
ஏதாச்சு சொல்லு கிரிக்கெட்ட பத்தி
கிரிக்கெட்ல ஒரு மூணு டீம் பேர் சொல்லுங்க ப்ரோ
எந்த இன்டர்நேஷன்ல்ல கேக்றியா ஐ பி எல் ல கேக்றியா
கிரிக்கெட்ல
அதா பா கிரிக்கெட்ல ஐ பி எல் லயா சீ எஸ் கே ஆப் சி பி எம் ஐ
ம்
ஒனக்கு யார் எந்த டீம் ரொம்ப புடிக்கு
பி புடிக்கு சி எஸ் கே ஓரளவு புடிக்கு இந்த ரெண்டு டீமு
அதுக்கப்றோ
அதுக்கப்றோ அதா ப்ரோ வேற எந்த டீமு புடிக்காது
எந்த ப்ளேயர் புடிக்கு ரொம்ப
ப்ளேயர் வந்து வீராட் கோலி பிடிக்கு ரட்சத் பட்டிதார் புடிக்கு படிகள் புடிக்கு டேவிட் உங்களுக்கு எந்த பிளேயர் ப்ரோ
எனக்கு டோனி புடிக்கு விராட் கோலி புடிக்கு அர்த்திக் பாண்டியா புடிக்கு அவ்ள தா ஜான்ஸன்ல்லா ஒகே தா
ம்
நீ இன்னா இது இப்ப என்ன படிச்சுருக்க காலேஜ் போய்ட்டு வந்துட்டியா
சும்மா தா ம் பொய்ட்டு வந்ட்டே
எப்ப எத்ன மணிக் காலேஜ்ஜு
உங்கள்க் எப்டி போ எப்டிப் நீங்க என்னா பண்றீங் ப்ரோ
ஆச்
வேல படி வேலைக் போறீங்ளா னா காலேஜி போறீங்ளா
ஆமா வேலைக்கி போய்ட்ருக்கு
வேல புடிச்சிருக்கா ப்ரோ
ம் நல்லாதா இருக்கு புடிச்சிருக்கு
உஉ வேல ல ஃப்ரண்ஸ்
வேல இல்லேன்னாரு ஃப்ரெச் இல்ல இல்லிங்க ஃப்ரெண்ஸ்ஸு
வேலல ஃப்ரெண்ஸ்ஸு நீங்க வேல பாக்குறீங்க அங்க யானா ஃப்ரெண்ஸுங் இல்யா
இல்ல அங்கல்லா ஃப்ரெண்ஸ் இல்ல
நீய யாரையாச்சு மிஸ் பண்ணனா யார ப்ரோ சொல்லுவீங்க
யாரையும் மிஸ் பண்ணனு
ஃப்ரெண்ஸு ஸ்கூல் டைம் எல்லா மிஸ் பண்றீங்லா நா வந்து ஸ்கூல் டைம மிஸ் பண்றே ஃப்ரெண்ஸு கூட விளாறதே
ஆ ஸ்கூல் டைம்லதா ஆரம்பிச்சுது அதுதா நல்லா இருக்குல்ல உல்லயே ஒழுங்கா இருந்திருக்லா
ம் நீய எந்த ஸ்கூல் பு பச்சீங்க
ஆ இங்க வந்தா பசர்ல வீட்டு பக்கத்லே ஒர் ஸ்கூல் படிச்ச நீ சென்னையா நி
நா வந்துஸ் சவன்த்து டேஸ் பச்சே
இன எந்த ஏரியா நி சென்னயா எந்த ஊரு
சென்னைதா
என்னை
நீ எந்த ஊரு ப்ரோ
நான் சென்னைதா
ஆய்ங்கர வள்ளையடிங் ம் ம்
அப்புறோ ஆக்கதே
சாப்டீங்ளா ப்ரோ ன்னா சாப்பாடு
சாப்பாடு என்னா சாப்பாடு சாம்பாரு உருளக்கிழங்கு நீ இன்னா சாப்ட்ட
நா வந்து மீன்ல சாப்ட்டே மீன்ல உங்ளுக் எதனா புச்சதுனா என்ன ப்ரோ சொல்வீங்க
மீன் ஃப்ரைதா புடிகும்
அதுல நறியா ஆய்ல் போடுவாங் தெரியுமா ப்ரோ ஆயில் நறையா போட்டா ஹாட் டட்டாக் வர்துக்கே இதுவு ஹாட் அட்டேக் வர்லா
அப்ப பொரிச்ச மீன் நீ சாப்பிட மாட்டியா
பொரித்தது சாப்ட கூடாது ப்ரோ ஜென்ரலா சொல்லே சாப்டுவே து அளவா அளவா சாப்ட்டா எல்லா எல்லாமே அமிர்துதா
ஆஹா நல்லா பேசுற
நீ என்னா சாப்ட்டீங் ப்ரோ
நா அதான்டா சாம்பாரு உருளக்கிழகு சாப்டேன் சொன்னல்ல
ம்
செரி அப்பற நைட்டு என்ன சாப்பாடு
லன்ச்சு வந்து பச்சடி
பச்சடியா நைட்டு பச்சடியா கிச்சடியா
பச்சடி
பச்சடினா என்னாது அது
பச்ச மொளகா
பச்ச மொளகானா
பச்ச மொளகா தக்காளி வெங்காய சீரக எல்லாம் போட்டு செய்வாங்க பச்சடியா
சோறுல செய்வாங்களா
ம்
அதுக்கு பேருதா பச்சடியா செரி செரி உனக்கு புச்ச டிஸ்ஸுனா என்ன என்ன விரும்பி சாப்பிடுவ
என்னை விரும்பி புச்சது சிக்கன் ரைஸ்தா ப்ரோ
சிக்கன் ரைஸா நம்மளுக்கு பிரியாணிதா
சிக்கனா பீஃபா மட்டனா
மூணுமே
ரொம்ப புச்சது
ரொம்ப புச்சதுனா நமளுக் பீஃபு
பீபா
ம் ஏ நீ பீஃப் சாப்பிட மாட்டியா ஏ சாப்பட மாட்ட
சாப்ட்டு சாப்ட்டா எனக்கு ஒரு மாரியா இருக்கும் ப்ரோ வாமிட் வர மாரி எனக்கு சிக்கன்னா ஒத்துக்கு
சிக்கன்தா புடிக்குமா
ம் சின்ன வயசுலந்தே சிக்கன் சாப்தா
ஆ எல்லா கம்பிம்
ம் அப்பறமா வேலல்லா எப்படி போது ப்ரோ
ஆ நல்லாதண்டா போது சேரி நா வெக்கவா ஃபோன ஆ ஆ ஹலோ ஃபோன வெக்கிறன்டா ஆமா ஆமா பாக்கலான்டா பாய்டா